ணக்கம் ணே
ஹலோ ஆ சொல்லுங்க தோழி ஆ கேக்குது தோழி
ஆ இப்போ நம்ம எத பத்தி பேச ஆ எப்டி இருக்கீங்க சொல்லுங்க
க்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே தோழி இப்போ நம்ம எத பத் பத்தி பேசலா அப்டின்னா அ உணவு பத்தி அ பேசலா முதல்ல சொல்லுங்க உங்களுக் எந்த மாதிரி உணவுகள்லா பிடிக்கு எ எப்டி விரும்பி சாப்பிடுவீங்க அந்த மாதிரி உணவுகள் சொல்லுங்க
எனக்கு வந்து உணவுகள்ல்னா இந்த நான்வெஜ்னா பிடிக்கு அ அது நான்வெஜ் பிடிக்கு வெஜிடேப் இந்த வெஜிடபுஸ் நான்வெஜ் சேத்து பண்ணுவாங்க அது கொஞ்சோ புடிக்கு வெறு வெஜிடேபுள் பண்ணா நா சாப்பிட மாட்டே ம் உங்ளுக்கு
அ எனக்கு வந்து அ வெஜ் தா புடிக்கு அதனால நா அத வெஜ் சார்ந்த உணவுகள் எல்லாமே சாப்பிடுவே இ இப்போ வந்து அ நெறைய உணவுகள் இருக்கு அது எல்லாமே வந்து அ ச் நம்ம வந்து ஒரு சில இதெல்லா விரும்பி சாப்டுவோ ஒரு சில இதெல்லா வந்து இது சத்துன்னு சொல்லிட்டாங்களே அப்டின்னு வந்து நம்ம சாப்பிடுவோ அந்த மாதிரி ஆ உணவுகளு இருக்கு ஆனா ஆ சில பேர்லா வந்து து டயட்னு சொல்லுவாங்க நானுமே வந்து நறைய வாட்டி வந்து டயட் வீட்ல இருக்கணு அப்டின்னு நினைப்பே ஆனா வந்து அ என்ன பண்ணுவே அப்டின்னா ச் அந்த உணவ பார்த்து என்னால கட்டுப்படுத்த முடியாது அத சாப்பிடணு அப்டின்னு தோணு அந்த மாதிரி விஷயங்கள்ல்லா இருக்கு இந்த உணவு அப்டின்னு பொறுத்த வரைக்கு ஆனா ஒரு சில பேர்லா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா நம்ம வாழ்றதுக்கே அந்த உணவ ரசிச்சு ருசிச்
ஆமா எங்க வீட்ல அதா சொல்லுவாங்க இந்த மாதிரி டயட் இருக் ம் இது சாப்பிடணு இதுக்கு கம்மியா சாப்பிடணு அப்டி சொன்ன அதுதெல்லா இல்ல இருக் இரு ஒரு வாழ்க்க நல்லா சாப்ட்டீர்னு அப்றோ நம்ம வயசாச்சுனா அதலா சாப்பிட முடியாது இந்த ஏஜ்ல தா சாப்ட்டா அது ஜீர்ணமாவு இதுவாவும் இருக்கும் நீங்க அப்புறமா நீங்க ஏதாவ்து ஒரு சுகர் அது இதுவ வந்து அத சாப்ட கூடாது சாப்ட சொல்லுவாங்க அப்போ நீங்க கண்ட்ரோல்லா இருப்பீங்களா அப்டி சொல்லி கேப்பாங்க அதுக்கு இப்பவே நல்லா சாப் இல்ல அந்த சின்ன வயசுல எ அப்டி சொல்லுவாங்க
ம் ஆமாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த மாதிரி தா நம்ம வந்து ச் ஒண்ணு ஒன்னா நம்மளோட வாழ்க்கையில வந்து இது இ இது இப்டி பண்ணா நம்ம சாப்ட்டுக்கலாம் பரவால்ல முன்னாடியெல்லாம் வந்து நா வந்து உப்பு கம்மியா இருந்தாலே அதெல்லாம் சாப்ட மாட்டே இப்பெல்லா வந்து பரவால்ல உப்பு தான அப்டிங்கற மாதிரி அஜெஸ் பண்ணிட்டு போயிடுவோ ஏன்னா ஆமா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எந்த மாரி மாதிரி உணவ மாத்திக்கிறோமோ அதே மாதிரி எண்ணெ பொருள்கள்லா பாத்தா கூட வந்து ச் அதிகமா விரும்பி சாப் விட்டுருப்போ சின்ன வயசுல கணக்கே தெரியாம எது வாங்கி கொடுத்தாலு நம்ம ப்ரெண்ட்ஸ் யாரா கொடுத்தாலு வாங்கி சாப்பிட்டுருவோ அந்த மாதிரிதா நம்ம வந்து ஆ வளர்ந்திருப்போமே அப்டி இருந்துட்டு நம்ம திடீர்னு போயிட்டு டயட் அது இதுன்னு சொ சொன்னா நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஆமா ம் ஆ
அ ஆனா அந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லா கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுதா ஏன்னா அது இப்போ கொலஸ்ட்ரால் அது இது ஏன்னா இப்ப சம்மர் நல்ல சம்மர்ல கூட அது அவ்ளவா எடுத்துக்குறது நல்லது இல்ல அந்த ஆயில் அந்த கொஞ்சோ ஸ்பைசி ஆனதுதெல்லா இது ஜங்க் ஃபுட்லா கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தா எதுவா இருந்தாலு நம்ம வீட்ல பண்ணி சாப் அது எதுவா இருக்கட்டு வீட்டல பண்ணி சாப்பிடுறது அது கொஞ்சோ நல்லது ஹெல்த்துக்கு நம்ம வெளியே அது ஜங்க் ஃபுட் அது கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கிறதுதா கொஞ்சோ நல்லா இருக்கு
ஆமாங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க நம்ம எங்க இப்பபோதா இப்போ எனக்குல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ச் ஆ ரொம்ப நாள் கழிச் பஸ்ட் வீட்ல இருந்து சாப்டுட்டு ரொம்ப நாள் வெளில போய் சாப்பிட்டேனா எனக்கு அது ஒத்துக்காது ஏனா இது பழகிட்ட அது போய் பழகு சாப்பிடும் போது ஒரு மாதிரி அன்னைக்கு ஒரு மாரி பெராட ஆமா பெரட்டுற மாதிரி இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் ஏதோ தலையே சுத் த்து மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இருந்தாலும் அது வந்து செரி நான் வந்து என்ன பண்ணுவ அப்டின்னா பரவாயில்ல ஒரு நாள் தானே நம்ம வந்து டெய்லி சாப்பிடல ஒரு நாள் தானே
ஆமா எனக்குமே எ எப்டின்னா இப்ப வந்து வீட்லயே சாப்ட்டு சாப்ட்டு அது கொஞ்ச போர் அந்ல மாதிரி இருந்தா கொஞ்ச ஹோட்டல் வெளியே சாப்பிட்லாம் அப்டி போனோ அப்டி போனா இந்த சிக்கன் ரைஸ் அந்த நூடுல்ஸ் அந்த மாதிரிதான் சாப்டடுறது அதுவும் ரொம்ப ரார் தான் கொஞ்ச எப்பயா போரா ஃபீல் பண்ணாதான் அது போய் சாப் ஒ மத்தபடி எல்லாம் வீட்ல பண்ணி சாப்பிடுறதுதா
ம் ஏனா நம்ம அது சாப்ட்டு சாப்ட்டு பழகிட்டு அது போனோம்னா டக்குன்னு நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் நம்ம அத வெளில போயிட்டோம் அப்டின்னா நம்மளுக்கு வந்து புடிச்சது வாங்கி சாப்பிட நீங்க சொல்ற மாதிரி வீ்ட்ல பண்ணி சாப்ப வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இப்ப என்னைய பாத்தீங்கன்னா அந்த இது இந்த ஃபுட்லல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரீட் அந்த தெரு ஓரங்கள்ல வந்து இருக்கும்ல அந்த மாரி ஆ அதுல்லாமே எனக்கு ரொம்ப புடிக்கும் அதுல பானிபூரி மச மாலா புரி அந்த மஷ்ரூம் அந்த காளான்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே எனக்கு புடிக்கும் அத எல்லாமே யே வெளில வந்து நீ வந்து கல்லூரி படிக்கும்போது வாங்கி அ சாப்படுறாங்க பள்ளி படிக்கும் போது வாங்கி சாப்படுறாங்க அதெல்லாம் வந்து பரவால இனிமே நம்ம வீட்லயே பண்ணி சாப்பிட்டுக்கலாம ஏன் அப்டிங்கிற மாதிரி ஒரு சில சமயம் வந்து ஆமா நம்மளுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிரும் நம்ம ஆமா நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் அப்டின்னா நம்மளுக்கும் ஒரு நா பேருக்கு பண்ணி கொடுத்தோம் அப்டின்னா அவங்களும் சாப்டுவாங்க நம்ம மட்டும் சாப்டாம அவங்களும்
ஆமா அதுவும் அவுங்க வந்து ஹைஜனிக்கா பண்றாங்களா எப்டி பண்றா க தெரியாதா அது ஒண்ணு என்ன வாட்டரு யூஸ் பண்றாங்க அது கலபடமல தண்ணீரா அது கூட கொஞ்சம் யோசிச்சா அந்த மாதிரி செரி எதுக்கு இதெல்லாம் சாப்டணும் இது ஹெல்தி இல்லையே அப்டி தோணு சம்டைம்ஸ் சேரி டேஸ்ட்டுக்காக அடிக்ட் ஆனதுனால அது சாப்பட்ணு தோணு
ம் ஆமாங்க அதுவு ஒரு விதத்துல நல்லத்தா நர ய அந்த பானிபுரிய அந்த தண்ணி வந்து அவ்ளோ அந்த மைக்ரோஸ் கோப்ல எல்லா வச்சு பாத்துட்டு இவ்ளோ இருக்கு அவ்ளோ இருக்குன்னு சொல்லம் போதுதா பயமா இருக்குது புழு நெலியுது என்னெனமோல்லா சொல்றாங்க அதெல்லா
இதுவே நம்ம வந்து வீட்லயே பண்ணி அந்த புதினா புதினா சட்னி அதெல்லா அது புதினா சட்னி பண்ணுன அதுல்லா பண்ணி நம்ம வீட்லயே பண்றது அது கொஞ்சொ ஹெல்தியா இருக்கு
ஆமா அங்கற அவ்ங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க ஆமா ஏன்னா இப்ப இருக்குற பசங்க எல்லாருமே நம்மளாந் தா வந்து அந்த காலத்து உணவு சாப்ருப்போ
நம்மலாவ்து ஆமா இப்போ சின்ன பசங்களா இருக்காங்கள இப்ப எது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வீட்ல பண்ணி கொட சாப்ட மாட் வெளிய போயி அந்த நொறுக்கு தீணி அந்த சிப்ஸ்சு அந்த லேஸ்சு அந்த மாரி தா சாப்றாங்களே அது எவ்ளோ அன்ஹெல்த் சொன்னாலு கேக்க மாட்றாங்க அதுக்கு டேஸ்சு அவங்களுக்கு அதுதா சாப்டுறாங்க அத விட்டு வீட்ல குடுக்கற எதுவுமே சாப்ட மாட்றாங்க அந்த அதது எவ்ள கெமிக்கல் பண்ணி யூஸ் பண்ணி அதெல்லா பண்றாங்கன்னு தெரியாது
ஆமா இப்ப நம்பளே வந்து சின்ன வயசுல அப்டிதா இருந்துருப்போ எல்லாத்தையு சாப்ட்ருப்போ ஆனா ஒரு
ம் ஆனா ஓரளவுக்கு தா இருக்கு அது அவ்ளவா நம்மக் சாப்ப இப்ப ஃபுல்லா அது கெமிக்கலா இப்ப நம்ம நல்லதுன்னு சொல்லி எது குடுத்தோ அதலயு கெமிக்கல்ஸ் சேத் இதுதா பண்றாங்க அதனால நமக்கு எது நல்லது எது கெட்டது தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு எது குடுக்குறதுன்ட்டு
ம் எனக்கு வந்து பேக்கரி ஐ ட்டம்ஸ் அதுவும் புடிக்கு இந்த கேக்கு அதெல்லாமே வந்து புடிக்கு இருந்தாலு அ இதுலியு வந்து நம்ப அந்த கலர் காம்பினேஷனுக்காக கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதெல்லாமே அ அதுவுமே இப்ப இருக்கிற பசங்கெல்லா பாத்தீங்க அப்டின்னா அந்த ப்ரௌனில வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க எப்ப பாத்தாலு அது வந் வாங்கி சாப்பற்ற மாரி ஆனா நம்ப வீட்ல செஞ்சு சாப்பற்றது அது ஒரு தனிதா எ இத் நீங்க சொல்ற மாரி வெளில பாத்தோம்னா அவங்க என்ன சேக்கறாங்க அதுல அது கெடாம இருக்கறதுக்கு என்ன செ ப்பாங்க எதுமே தெரியாத ஆமா நெறைய இந்த நா நெறைய அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லதா கேள்விப்பட்டிருக்கே நெறைய எடங்கள்ல இந்த ஹோட்டல்லெல்லா அந்த ம் அ நா நெறைய இது வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அஜினமோட்டோ என்னென்னமோ ஆட் பண்ணுவாங்க ஆ எல்லாமே வந்து ஒடம்புக்கு வந்து அவளோ கெடுதல் அப்டின்னு சொல்றாங்க ம ஆமா ம் ஆமா ஆனா இப்ப ப்ப இருக்கிற பசங்க வந்து அதெல்லா வந்து விரும்பி சாப்பணு அதெல்லா வந்து ஏனா மத்த பசங் அப்டி எடுத்துட்டு வராங்க அவங்க வீட்ல அவங்க வாங்கி குடுக்
ஆமா ஒருத்தவங்கள பாத்த ஒருத்தவங்க கத்துக்கிறதுதா எல்லாமே ஆமா வேற ஸ்கூல் இப்ப நம்ம ஹெல்த்தியா குடுத்து அனுப்ச்சாதா மத்த பேரன்ட்ஸ் இந்த மாரி சிப்ஸ் எதா குடுத்து அனுப்ச்சா அவா அப்டி எடுத்துட் வர்றா நீங்க எடு
ஆ ஆமா அந்த மாதிரியா அந் இந்த உணவு அப்படிங்கறது வந்து நம்ப சின்ன வயசுலந்து கட்டுப்படுத்துனா கூட அவுங்க வெளில நம்ம பழக விடுறோ அப்டிங்கறனால அவங்க மா ஆமா மாறிடு அவங்களோட உணவு பழக்கமே வந்து மாறிடு ஆனா வந் ம்ப அ ஒரு ந ஒரு நல்ல ஒரு உணவு பழக்கோ இருந்தது அப்டின்னா நம்பளுக்கு ஒடம்புலே நல்லா அது மாட் ற்றங்கள் தெரியு இது நம்ம இல் இதது இவ்வளோ ப்ரோட்டீன் இவ்ளோ இது சாப் ப்பறோ நல்லாருக்கு இது நம்மளுக் க்கு வந்து ஒடம்புக்கு ஒத்துக்குது இன்னொரு ஒரு விஷயோ நம்ம எது ஒடம்புக்கு ஒத்துக்குதோ அது மட் ட்டுந்தா வந்து நம்ப சாப்புடணு ஒத்துக்காது எனக்கெல்லா வந்து கத்திரிக்கா வந்து ஒத்துக்காது அதனால ஆனா எனக் புடிக்கு அது சாப்ட முடியலையே அப்டின்னு ஒரு சில சமயோ வந்து
எனக்கு கத்திரிக்கா வந்து அலர்ஜில்லா இல்ல பட் எனக் வ அது சாப்ட புடிக்காது அது ஒரு மாரி கொழக்கெழன் ஆய் அதனால எனக்கு அது சாப்ட புடிக்காது மத்தப இந்த பீட்ரூட் அதெல்லா கொஞ்சொ சாப்டுவே நானு இந்த அதுலா ரொம்ப நல்லதுல்ல ஒடம்புக்கு பீட்ரூட் டு அப்புற அந்த கோவக்கா அதெல்லா அந்த பூஸ் அந்ததான் கொ்ச ச ஏய் ம்
அந்த மாதிரி விஷியங்களு வந்து நறையா இருக்கு நம்ப அது வந்து நம்ம பாக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனா ஒரு சிலதுல்லா சாப்புடுறது நல்லாருக் கு ஆனா எல்லா விஷயமு வந்து நம்ம அந்த உணவு அப்டினு வந்துட்டா எல்லாமே கலந்ததாதா இருக்கு சில பேருக் அ நெறைய பேரு வந்து சில பேர் எனக்கு வந்து காரோ தூக்கலா இருக்கோணு இல்லன்னா வந்து இனிப்பு தூக்கலா இருக்கணு அந்த மாதிரில்லா அவங்க வந்து ஆ ஆமா
க்கனு சொல்லுவாங்க இந்த மாரி கிரேவி மாரி சில பேர் ஒவ்வொரு மாரி ஒரு மாதிரி கேப்பாங்க
கேப்பாங்க ஆமா அதுக்கே த்த மாதிரியு வந்து அந்த உணவு அப்படிங்கறது வந்து இப்போ இந்த உணவு பத்தியே நெறைய பேர் கலைகள் வந்து தெரிஞ்சிரு வெச்சுக்கிறாங்க அதும் அது சமச்சு வந்து இது பண்றாங்க ஆனா இந்த அ உணவுன்னு வந்துட்டாலே எல்லாருக்கு எ எல்லா உணவூ செய்ய தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஒரு இதுல நிபுணத்துவமா இருப்பாங்க அந்த மாதி ரி நறைய விஷயங்கள் இந்த உணவு அப்டிங்கறதே வந்து இன்னொரு ஒரு விஷ்யோ என்ன அப்டின்னா ஒவ்வொரு ஊர்லியு ஒவ்வொரு விதமான அந்த ஃபேமஸ் தான உணவுகள்லா இருக்கு அந்த மாரி தேடி தேடி போய் சாப்பர்ற ரெசிபி
கத்துக்குற மாரி பண்ற மாரி வருது இந்த ப்ரவுனி தலா பஸ்ட்டு இல்லவே இல்ல அதெல்லா கத்துக்கிட்டு இப்ப பண்றாங்க என்னன்னவொ புதுசா கத் து பண்ணிட்ருக்காங்க சில பேர் பெண்கள் கூட நறைய இந்த பெ கிரி ஐட்டம்ஸ்லா வீட்லயே பண்ணி அதெல்லா கொஞ்ச நல்ல அதெல்லா கொஞ்ச வாங்கி சாப்புற மாரி இருக்கு இந்த அந்த ப்ரவுனில்லா வீட்ல இருந்த முட்ட இதுன்னு சொல்லுவாங்களே ந்த முட்ட அல்வா என்னதோ அதல்லா விக் க்கிறாங்க அதெல்லா கொஞ்ச வாங்கி சாப்புல்லா அது கொஞ்ச ஹெல்தியாதா பண்றாங்க
வந்து இது மாரி நறைய விஷயங்கள் வந்து அந்த உணவு அப்டின்னு பாத்தோன்னா வந்து சொல்லிட்டே போலா ஆனா என்ன சொல்லா அந்த உணவு பொருத் த வரைக்குனா நம்ப வந்து எது ஒடம்புக்கு ஒத் துக்குதோ எது நல்லதோ நம்ம அத பாத்துட்டு ஒரு தடவ பாத்துட்டு சாப்புணு அதே மாரி நம்மளுக்கு ஒத்துக்ல அப்டின்னா ஒடனே வந்து அத விட்ரணு ஆமா அந்த மாதிரி விஷயங்கள்தா நம்ம வந்து இந்த உணவு பொறுத்த வரைக்கு பாக்கணு இவ்ளோ நேரம் உங்க கூட பேசினதுல அழகா உணவ பத்தி பகிருந்துகிட்டோ மீண்டும் நேரம் கிடைத்தால் பேசலாம் நன்றி வணக்கம்
நன்றி ம்